ஆ வணக்கம் சொல்லுங்க ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
அம்
செரிங்க என் வாழ்க்கையில் நடந்த சின்ன அனுபவத்த உங்களோட பகிர்ந்துக்கிற
ஆ சொல்லுங்க கேக்குறே
நாங்க வேற ஒரு ஊர்ல ஒரு இருவது வருஷமா இருந்தோமாங்க
ஆ
இங்க ஓரளவுக்கு எனக்கு பிரச்சனனா எங்க வீட்டுக்காரு மட்டும் தான்ட்டு இருந்துட்டாருங்க மத்தவங்களால எனக்கு பெரச் பிரச்சன வராதுங்க ஏ பசங்க வந்து அடிச்சாலூ புடிச்சாலூ நா தா இல்லிங்களா
ஆமா
என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படியே அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத் சுத்தி வர ஆரம்பிப்பாங்கங்க ஆஹ் எல்லாத்தையூ ஷேர் பண்ணுவாங்க எல்லா பண்ணிட்டு இருந்தாங்கங்க ஆ எ ஏ வீட் வீட்டுக்காருமே ஒரு நேரத்துல ஒரு மாரி இருந்தாலுங்க ஒரு நேரத்துல கொஞ்சே நல்லாதா பாத்துப் பாருங்க
ஏன் அந்த ஒரு நேரத்துல என்ன ஆயிடுச்சி அவருக்கு
இப்படி தாங்க அது சொல்ல முடியாது இல்லிங்ளா அவங்களோட டிபெண்டிங் அப்பான் மூடு
ஓகே
அந்த மாரி இருப்பாருங்க அந்த இருவது வருஷோ எப்படியோ ஒரு வாழ்க்கை ஒரு விதமா போயிடுச்சுங்க ஆ இங்க எப்பயாச்சு ஒரு நாளைக்கி வந்துட்டு போற மாரி இருந்ததுங்க சொந்த ஊருக் அப்ப பெருசா யாரோட மொகத்தையும் வந்து என்னால பெருசா கணிக்க முடியலங்க
ஆ
ம் ஆ அப்புறோ ஒரு சூழ்நிலையில காலேஜ் பொண்ணு காலேஜ் சேக்கணும்ன்னூ போது வேறு காலேஜ்லா பாக்கும் போதுங்க வேண்டா வேற காலேஜ்லா எதுக்கு ஹ இங்கேயே நம்ம ஆ பொட்ட பிள்ளையல்லா ஹாஸ்டல்ல விடக்கூடாது ஆ இங்கேயே வெ வச்சிக்கலா அப்படின்ற மாரி வீட்ல இருக்கிறவங்கலா ஒரு பேச்சு வரவுங்க ஆ சேரினு சொல்லிட்டு நானும் சொந்த ஊர்லேயே காலேஜ் சேத்துட்டேங்க எங்க வீட்ல நா பாத்து க்கறேன் நா பாத்துக்கறேன் சொல்லிட்டு அவ்ளோ அ என்னது நா என்ன சொல்லுவே தெரியுங்ளா ஒண்ணு நம்மளால முடியலன்னா அதுக்கான அதுக்காக கமிட்டாக கூடாது இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா
ம் கம்மிட் ஆயிட்டாங்க நானூ பிள்ளய விட்டுட்டு போயிட்டோங்க விட்டுட்டு போயிட்டு என் பொண்ணு வந்து நான் குடுக்குற சாப்பாடோட வ வகையே வேறங்க அவங்க குடுத்த சாப்பாட்டோட விதமே வேறங்க அவங்க எப்ப பாரு வாரமெல்லாம் ஒரே புளி சாப்பாடே குடுத்துருக்காங்கங்க
அச்சச்சோ அவங்க பாப்பாக்கு பிடிக்காதா
சுத்தமாக பிடிக்காதுங்க சப் சப்பாத்தி இல்ல புளி சாதம் இதையே குடுத்துருக்காங்கங்க அவளுக்கு வந்து அது
புளி சாதமேங்க
செய்வேங்க செய்வேங்க நாம்ப செய்யறது எப்படிங்க செய்வோ நம்ப அ ஆ செ இல்ல இல்லங்க நம்ம புளிய வந்து சும்மா கரச்சி சாதத்துல பெசறி வெங்காயம் எல்லாம் போட்டு செய்வோ இல்லிங்ளா
அந்த டைம்முக்கு ஆ
ஆ அந்த டைம் ஆன் த ஸ்பாட்ல வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா பிரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணுவோ இங்க எப்டி தெரியுமா அவங்க வீட்ல பண்ணுவாங்க தெரியூங்களா புளிய வந்து காய்ச்சி மாச கணக்குல வச்சுக்குவாங்கங்க
அய்யய்யோ எப்டி அது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க
அவங்க அப்படி தாங்க வச்சுப்பாங்க அது எடுத்து போட்டு சாதம் வடித் வெச்சட்டு அதுல போட்டு கெளறி குடுத்துருவாங்கங்க
அது நல்லா இருக்கா அத்தன நாளுக்கு
வச்சிருக்காங்கங்க ஃபிரிட்ஜ்ல தானுங்க அது தாங்க நம்ம மீந்து போனது பலக் கடையில வாங்கிட்டு வருவாங்கங்க
ஓ அது ஹெல்த்தே கிடையாதுங்களே
ஹெல்தியே கெடையாதுதாங்க அவுங்க சாப்பட்றது எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டுன்னே சொல்ல முடியாது இல்லைங்களா
ஓ ஓகே
அ ம் அந்த மாரி குடுக்கவு எ பொண்ணு ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதுல அதுல சில பல சூழ்நெலைகளு வந்து அங்க இருந்து நாங்க வர வேண்டியதா ஆயிடுச்சுங்க செரி பாப்பா இருக்கற எடத்துக்கே வந்துருவோ அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க வந் வந்தா ஆரம்பத்துல நானு அவங்க கூட போவே வர்றதுக்கு வர போதே கொஞ்சோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க ஃப்ரச்சனய வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சதுமே ஆ கொஞ்சோ ஃப்ரச்சனய அவங்களால என்ன முடியுமோ பண்ணிட்டுங்க இது பண்ணாங்கங்க அத நா வந்து எங்க நாத்தனாருகிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லா பண்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டுங்க அவங்க அவங்ளு
யா
அவங்கள நம்பியு பேசவோ முடியுங்க முடியாமலயு போகுங்க அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்கங்க
எத்தன மூத்தாரு எத்தன பேரு
நாங்க அஞ்சு பேருங்க. எ ஒரு நாத்தனாருங்க நா நாலு பேரு பையங்க, எங்க வீட்டுக்காரர் தாங்க கடைசி
ஓ! ஓகே! ஓகே! நல்ல எடம் கடைசியா மாட்டிகிட்டிங்க
கடைசியா மாட்னதுல்லா பிரச்சன இல்லங்க. ஆ நாங்க வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஆள் வந்து எங்க குடும்பத்தையே ஆட்டுவிக்கிறாங்கங்க
அச்சச்சோ அப்டி என்ன பண்ணாங்க
அதுதாங்க சொல்லுங்க அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டாங்களா எங்க நாத்தனாரு அவங்களே ஏதோ ஒரு சூழ்நிலையினால இங்க வராங்க நீ ஏ அவங்கள எல்லா இந்த மாரி ட்ரீட் பண்றன்னு கேட்டுட்டாங்களாங்க அன்னைக்கே எ மேல வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டாங்கங்க இவள என்ன பண்றது அப்டின்னு சொல்லிட்டுங்க
அது எப்டி அவங்கள நா அவங்கள நம்பி நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க தா சொன்னீங்கன் எ அந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டாங்க
ட கூப்ட்டா அட்வைஸ் பண்ணியிருக்காங்கங்க
ஓ அவங்க பே அவங்க வீட்லலா தெரிலீங்களா இந்த மாதிரி நடந்ததுன்னு
தெரியுங்க எனக்கு நா வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டேங்க வந்தக்கப்றோ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் கூட பண்ணலங்க எதயு எடுத்து வெக்கவோ எதயு பண்ணவோ எந்த ஹெல்ப்புமே பண்ணலங்க தனியா நா நானே செஞ்சுட்டேங்க பாப்பாவோட ஹெல்ப்போட நானு பாப் எப்போமே பண்ணிக்கிட்டோங்க ம் ரெண்டு பாப்பாங்க உங்களுக்குங்க
ம் எனக்கு ரெண்டு பாப்பா
ரெண்டு பாப்பா ரெண்டு பாப்பா இருக்கறது தாங்க மேலு செரிங்க என்னோட கதைய முழுசா முடிச்சுட்றேங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இந்த மாதிரி ஆட்சிங்களாங்க ஆ என்ன ஆச்சுங்க எங்க வீட் க்கு யாருமே வரமாட்டாங்கங்க ஏதோ நான் வந்து ஒதுக்க பட்ட ஆள் மாதிரி என்ன வச்சுட்டாங்கங்க அவங்க வீட் வீட்டுக்கு தா நா போணுங்ளா அவங்க வீட்ல தா நா எல்லாமே பண்ணனுங்ளா ம்
இப்பருக்கற வீட்லயா
முன்னாடி இருந்த வீட்டுலங்க இப்ப வேற எடத்துக்கு சிஃப்ட் ஆயி வந்துட்டோங்க. ம் அந்த அந்த எடத்து யாருமே வரமாட்டாங்கங்க அவங்க பிள்ளைங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பமாட்டாங்கங்க ஆனா எ பிள்ளைங்கள மட்டு அங்கேயே வச்சு ப்பாங்கங்க
ம் இது
அதுதாங்க எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு எ பொண்ணுக்கு ஒரு சின்ன க்ளாஷ் ஆயிடுச்சுங்க அந்த க்ளஷ பயன்படுத்தி எங்களுக்குள்ள வந்துட்டுங்க எ பொண்ணுக்கு எட்டு மாசமா உங்களால சமச்சு குடுக்க முடியல அது நான் பெரிய இஷ்யூவா நான் பண்ணலே பண்ணவும் நா விருப்பப்படலேங்க அப்ப வந்து ஒனக்கு என்ன வேணுன்டா நீ சாயந்தரோ இங்கயே வந்துரு நா ஒனக்கு என்ன சமச்சு குடுக்குற ஒனக் என்ன வேணுன்னு கேட்டு கேட்டு செய்யுருவுங்க அந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா நா இங்க வந்துரு வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லே இல்லேங்க
ஆமா
எம் பொண்ணு அப்படியே அவங்க பக்கோ இழுத்துக்கணுன் பாத்தாங்கங்க
அச்சச்சோ அப்பறோ நீங்க என்ன பண்ணீங்க
என்ன போய் பண்ண முடியுங்க என்ன தனிமையா ஆக்கிட்டாங்கங்க நா ரொம்ப லோன்லி ஆய்ட்டேங்க எங்க வீட் வீட்டுக்காரு எ வீட்டுக்கு வர மாட்டாரு எ பிள்ளைங்க ரெண்டு என் வீட் வராதுங்க நா ஒருத்தி மட்டுந் தாங்க இருக்கணு வீட்ல அந்த ஒடம்பு சரியில்லாத சூழ்நிலைல கூடங்க அந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னு சொன்னே இல்லேங்களா
ஆமா
அப்ப கூட ஆஸ்பிட்டல் போய்ட்டு வந்து மாத்திர போட்டு நா மட்டுந்தாங்க படுத்து இருக்கணு என் பிள்ளங்க அந்த மாரி எல்லா இருந்ததே இல்லங்க அந்த சூழ்நிலையில நா ரொம்ப டிப்ரஸ் ஆய் ட்டங்க ஒடம்பு சரியில்லன்னாவே அல்ரெடி நம்ம டிப்ரஸ் ஆய்டுவோ இல்லிங்ளா
ஓகே
அந்த டிப்ரெஷனோட சேந்து எம் பிள்ளைங்க இல்லாதது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்க
அச்சச்சோ
இவரு நைட்ல ஒரு பதினோரு மணி போல வருவாருங்க தூங்குவாரு கால்ல எழுந்துருச் கெளம்பிடுவாருங்க எப்பிடி இருக்குன்னு என்ன கேக்கவு மாட்டாருங்க
ம்
அந்த சூழ்நிலவா என்னப் பண்றது என்னால ஒண்ணுமே புரியலேங்க எனக்கு அது வந்து ஒரு மாத் மாதிரியான மனநிலைய ஏற்படுத்திடுச்சின்னு வச்சிக்கோங்கள ம் ஆ அது கடந்து வர்றதே ரொம்ப வந்து ஒரு அதுல வலி ஒரு பக்கோங்க ஆ இது பண்றது ஒரு பக்கோ இவுங்க ல்லா பேசிப் பேசி எ பசங்
எப்டி தா அந்த இதுல இருந்து வந்தீங்க நீங்க தனியாஹ்
ம் வந்தீங்கன்னா நா என்ன பண்ணிட்டங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கோவோ வந்துருச்சி ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்காரரோட அண்ணாக்கி ட்ட நீங்க உங்க அண்ணன் உங்க தம்பிங்கள உங்க பசங்கள நீங்களே வச்சுக்கோங்க நா எங்க அம்மா வீட்டுக்கு போறன் சொல்ட்டு கெளம்பி போய்ட்டங்க
ஆ
ஆ
அதுக்கு எது சொல்லலைங்களா அவங்க
சொல்லலங்க அவரு அவரு எதுவும் சேரி ஒனக்கு கொஞ்சோ ம் பொ இ வேண்டா இரு அப்டின்னு சொன்னாங்கங்க ஆ அவரு சொல்ற இல்ல எனக்கு மனநில சரியா இல்ல இங்க இருந்தா எனக்கு ஏதாது சூ சூசைட் பண்ணிக்கலாமான்ற மாரியான ஒரு தாட்டே வருதுங்க
அய்யோ ஏ அந்த மாரில்லா
தனிமை தனிமை எவ்ளோ பெரிய கொடுமை தெரியுங்களா ஆ அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு மாரி ஆயிடுசுங்க அ அதனால நா வந்து என்ன பண்ணோங்க எங்க அம்மா வீட்டுக்கு கெளம்பி போயிட்டேனுங்க எங்க அம்மா வீட்டுக்கு கெளம்பி போயிட்டு ஒரு ஒரு வாரோ இருந்தோங்க
தெரியுமா
தொல்ல முடியாது இல்லிங்ளா
ம்
சில விஷ்யத்த சொல்லலா வயசானவங்க ம் அவ்ங்களுக்கு இப் எப்படி இருக்கோ அ அவங்களோட மனநிலை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க தெரியாது இப்ப நம்பளே ஒரு ஏஜ் கடந்துட்டோனா நம்பளே ஒரு சில விஷயத்தல்லா தாங்கி க்கு முடியுமான் தெரியில இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்பவே அப்டி
ம் அந்த மாதிரி மனநிலயில நம்ம அவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லியா எங்க அம்மா வேற பிபி பேஷண்ட்டு அ ஆ நல்லா இருக்காங்ணா
ம்
அதனால சரி நா என்ன பண்ணே அத இன்னே சொல்லல்ல சரி எனக்கு ஒடம்பு சரியில்ல இருக்கேன் சொல்லி இது நா இது பண்ணங்க அந்த சமயத்தில் இல்ல என்ன ஆச்சுன்னாங்க என் பொண்ணுக்கு ஒடம்பு சரி இல்லாம போயிடுச்சுங்க
அச்சச்சோ யாரு பெரிய பாப்பா
ஆமாங்க யன் பெரிய பொண்ணுக்கு ஒடம்பு சரி இல்லாம போயிடுசுங்க சரி வர சொன்னாங்கங்க
ம் ம்
நாத்தனாரு தா அப்பவூ எங்க வீட்டுகாரு கூப்பிட்லங்க சரி நா வரவே வேண்டான் நெனைச்சங்க சரி நம்ம பெருசாக்கிட்டு போக வேணா ஏன்னா இதுல நெறைய பேர் குளிர் காய ஆரம்பிச்சட்டாங்க இல்லலைங்களா இது நம்ம இப்படியே விட் விட்டோனா இடைவெளி நமக்கு பெருசாக்கிட்டே போகூ இல்லையா நமக்கு அவர் முக்கியூ இல்லாட் னாலூ நம்ம புள்ளைங்க முக்கிய இல்லலைங்களா
ம்
ஆ அதனால நா கெளம்பி வன்டேங்க வன்டதூ ஏன் பொண்ணு அன்னிக்கி வந்துடாங்க டததூ நா சமைச்சு கொடுத்ததூ அன்னிக்கே ஏ பொண்ணு எல்லாத்தையூ எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாரி சொன்னாங்க க இந்த மாரி பண்றாங்க இந்த மாரி பண்ணாங்க பெரியுமா இப்படி ஒன்ன கொர சொல்றாங்க இப்டி சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு பிள்ளைங்களோட மனசுல எவ்ளே வஞ்சத்த ஏத்த முடியுமோ அவளோ பண்ணியிருக் பாங்ககசேரிங்க இருங்க ந இர் இருக்குங்க நம்ம மீதிய அடுத்த கால்ல தொடர்லாங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ சரி